ம் நா என்ன சும்மா தா ஒர்க் தா
ஓகே ஓகே
ம் நீங்க ஒர்க் போ ஆ பண்ணிட்டே இருக்கோ நீங்க முடிச்சுட்டீங்ளா
ஆ ஹவுஸ்ஹோல் ஒர்க் பண்ணிட்டே இப்போ ஆபிஸ் ஆபிஸ் கெளம்பிட்டு ருக்கே
ஆ ஓகே ஓகே
நீங்க ஆஃபீஸ் ஒர்க்கா இல்ல வீட்லருந்து பண்ற மாரியா
வீட்டலருந்து பண்ற மாரி தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி தா
அப்படியா ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஈஸி தானே
ஐயோ ஈஸினு அவ்ளோ ஈஸின்னு சொல்ல முடியாது கஷ்டோந்னா கொழந்தைங்கல வெச்சுட்டு பாத்து இப்ப ஆஃபீஸ்ல எனக்கு கூட இப்ப நீங்க போறீங்கன்னா அங்க மீட்டிங் எதுனா அங்கே இது ஆயிரு இப்ப இது வீட் வீட்லைங்கம்போது சின்ன பசங்க கத்திட்டு இருப்பாங்க இந்த மீட்டிங் நடந்துட்டுருக் கம் போது அந்த வாய்ஸ் அங்க கேக்கும் அதுக்கு ஒரு இப் ப்ப நம்ப டீம் கூடனா கூட தெரியாது ஏதோ ஹெட் மேனேஜர் அந்த மாரினா பேக்கரவுண்னா பேக்கரவுண்ட் வாய்ஸ் எதுக்கு
ம்ம் கண்டிப்பா கொஸ்ஸின் பண்ணுவாங்க
கொஸ்டின் பண்ணுவாங்க ஆ என்ன அப்புறோ சமையல் காயிது இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கா வீட்டுன சமைக்கணு கரெக்டா சமைக்க நம்ம பிரேக் விட்றதே கொஞ்ச நேரந் தா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அந்த பிரேக்லதா நம்ம சமைக்க முடியு
ஆமா
ம் சமைச்சு அத நான் சாப்ட்டு
க்கு ரொம்ப பெட்டர் போல நாங்க மார்னிங் மட்டு சமச்சு ட்டு ஆப்டர்நூனுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் டிஷ் மாரி பண்ணி எடுத்துட்டு போயிருவோ பசங்கள பிளே ஸ்கூலு இது மாரி எங்கயாவது விட்டுட்டு போயிருவோ ஆனா நீங்க பசங்களே நீங்களே பாத்துக்கனு சமையலு நீங்களே பண்ணனு மார்னிங் தனியா பண்ணு ஆப்ட்னுன் தனியா பண்ணனு
ம் அதேதா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னா கூட காலைலியே எல்லா பண்ணிக்கலா காலேஜ் போ ஆபீஸ் போறதா இருந்தா கூட காலைலே எல்லா பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிர்லா இது வீட்ல இருக்கும் போது கரெக்டா அந்தந்த டைமுக்கு சமைக்கணு
ம்
அது நம்ம பிரேக் விட்றதே கொஞ்ச நேரந்தா அங்க ஒரு ஃபைல்ஸ் இல்லேன் சொல்லி இங்க வந்து கிச்சனுக்கு வந்தா அங்க ஒரு ஃபையில் வந்திருக்கு அதென்ன கேப் பாக்கலையா அதுக்கு ஒரு கால் வரும் அதுக்கு ஒரு கொஸ்டின் கேப்பாங்க
கரெக்ட்டு கரெக்ட்டு
அது ரொம்
நானு ஒன் மன்த் ஒர்க் பண்ணிருக்கே அது ரொம்ப கஷ் டோ இதையு பண்ணி ஓர்க்கு பண்ணிக்கிட்டு பசங்களையு பாத்துக்கிட்டு சம ச்சிட்டு ஆ எதாவ்து ஒரு ஃபங்ஷன் போய்ட்டு ப்பா முடியல அதனால தா செரி
இதுல எதாவ்து லீவு கேட்டா கூட வீட்ல தான இருக் கீங்க எதுக்கு லீவ்வுன்றாங்க
ஆமா
அது நம்மளுக்கு தான தெரியு இப்போ ஃபங்க்ஷன் அந்த மாரினா கூட ஆல்டர்னேட் இந்த நாள் இல்லன்னா சண்டே கூட சும்மா போய் பா அவுங்கள பாத்துட்டு வந்தர்லாம்னு விட்ருக்லா ஹாஸ்பிட்டல் அதெல்லா நம்ம கண்டிப்பா லீவ் வேணு
ஆமா ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு கன்ஃபார்ம் லீவ் வேணு
அத சொன்னா நீங்க வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான பண்றீங்க லாக் அவுட் பண்ணிட்டு போலல அப்டினு வாங்க அந்த லாக் அவுட் பண்ணிட்டு போம்போது அங்க டாக்ட்ரு இருப்பாங்களா நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு அதெல்லா அவுங்களுக்கு தெரியாது
ம் டாக்டர் மோஸ்டா ஆ மார்னிங் டைம் தா இருப்பாங்க ஈவினிங் டைம் வந்து அவுங்க அசிஸ் டன் நர்ஸ் யாராது தா இருப்பாங்க அவுங்கதா பாத்துக்குவாங்க அவுங்களுக்கே கொஞ்சோ தெரியு ஆனா அவுங்க அவுங்க சொல்றது நம்மளால ஃபுல்லா அக்சட் பண்ணிக்க முடியாதில்ல
ம் அந்த டாக்ட்ரு இருந்தாலு ம் க நம்ம நம்மளே டைரெக்டா பேசி எது எது என்ன எப்டி எல்லாமே கன்சன் பண்ணி கேக்கலா
ம் நர்ஸ் வந்து அ அவுட்லைன் மட்டு சொல்லிடுவாங்க இன் அ டி டெப்த்தா சொல்ல மாட்டாங்க இதல்லா பண்ணணு அதல்லா பண்ணணு அப்டீனு இதே டாக்டர்னா இந்த டைம்ல இது இது குடுங்க ஃபுட்ஸ் எல்லா இது மாரி மாத்திக்கோங்க அப்டின்ற மாரி கொஞ்ச சஜஸ் பண்ணுவாங்க
அதேதா
ம்
ம் தானங் உங்களுக்கு டே ஆபிஸ் போறதா இருந்தா தெரியில லீவ் கேட்டாலு அக்செப்ட் பண்ணிப்பாங்க போல
ம் ரெகுலரா ஒர்க் போனோ அப்டின்னா அ வீட்ல இருந்து இப்ப நம்ம கால் பண்ணனா ஹாஸ்பிடல் எமர்ஜென்சி என்னால முடியில அப்டின் சொன்னிங்கன்னா செரின் ஓகே விட்ருவாங்க ஏன்னா ரெகுலரா ஒர்க் போறோ ஏதாவது சிக் ஆகூ இல்ல ம் ஏதாவது டிப்ரெஷன் ஆ கொஞ்சோ ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபீவர் கூட அன்ன ஆச சொல்ல முடியாது நைட்டோ கூட ஃபீவர் வரலா மார்னிங் ஹெவியா கூட வரலா அது மாரி அவூங்களுக்கூ தெரியூ அப்டி நம்ம சொல்லூ போது ஓகே லீவ் எடுத்துக்கோங்க சொல்லுவாங்க இதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணா ஆ நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்றீங்க ஜாலியா தானே பண்றீங்க உங்களுக்கு ஒன்னூ டார்கெட் ஒன்னூ குடுக்கலியே அ கஷ்டே இல்லயே ஆ நீங்க அப்டியே ஃப்ரீ டைம்லயே பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு எதுக்கு லீவு அப்டின் கேப்பாங்க அப்டி இல்ல அ அப்டி இல்லனா அ சீக்கிரமா உங்களோட டார்கெட் முடிச்சுட்டு நீங்க ஃப்ரீ ஆயிக்கோங்க அப்டி சொல்வாங்க
அதெ டார்கெட் முடிச்சுட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கலா சொல்லி போறப்ப சரி இவ்ளோ நம்ம ஒரு செரி இவங்க இப்டி சொன்னோன்ன நம்ம ஓ நம்ம டார்கெட் இன்னிக்கி முடிச்சுட்டோம்னா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கலா அப்டின் செல்லி அவங்க குடுத்த டார்கெட்ட முடிச்சு ஒரு மெய் ஒரு மெயில் இதாறு கன்பர்மேஷன் பண்ணி முடிச்சிட்டோ செரி இவ்ளோ சீக்கிரமா முடிச்சுட் அப்போ இது ஒரு ரெண்டூ ஃபைல் இருக்கு முடிச்சு தரியாம்மா ன்னா தப்பு ஓவ்வர் வே ஓவராவும் டா ம டார்கெட் இல்லாம ஒவர் ஒர்க்சூ பண்ற மாதிரி இருக்கோ
ஆமாம்மா இங்க ஒர்க்கூ பண்ணணூ ம் இந்த ஒர்க் முடிச்சா அப்புறம் பசங்கள பாக்ணூ
ம் ஹூம் இத முடிச்சி வந்தா பசங்க
ஆ அவுங்கள முடிச்சா அடுத்த மறுபடியூ நைட்டு டின்னர் இதுல நம்ம எங்க ஃப்ரீயா ஒர்க் பண்றது வீட்ல இருக்கோ தா பேரூ ம்
ஒர்க் ப்ரம் ஹோம் வீட்லருக்கிறது ரொம்ப கஷ்டொ அத பண்ணி இத பண்ணி
இந்த ரொட்டீன் ஒர்க்கன்றதே பேலன்ஸடவே இருக்க மாட்டேகுது
ம் ம் இது காலைல ஏதாது சமைச்சி வை க்கலா அப்டின்னாக் கூட அது இவங்க சாப்பட மாட்டேங்கறாங்க மத்தியானெ ஆனா அது ஒரு மாரி ட்ரை யாயிரூ
ம்
நீங்க வேற ஏதாச்சூ செஞ்சு குடுங்க அப்டிங்ற மாரி அ ஆ அப்டின்னு சொல்றாங்க
அ மார்னிங் சமைச்சதே ஆ மார்னிங் சமைச்சதே குடுக்கணுமா மார்னிங் சமைச்சதே நாங்க இப் பவை சாப்ட்ணுமா மம்மி அப்டிம்பாங்க
ஹம் மீ சொல்லுவாங்க அத் அதயூ இன்னூ அவுங்க பா அப்பா இது அப்பாங்க வந்தா சொல்லிருவாங்க ஆ மம்மி காலைல குடுத்ததுதா இப்போ மத் ஆஃப்டர்நூனு குடுத்தாங்க அப்டின்ருவாங்க
ஆமா
அவங் நீ வீட்லதானே இருக்கோ கரெக்டா சமைச்சு குடுக்க தெரியாதா அது ஒர்க் ப அது பாட்னு லாகின்ல தானே இருக்கு சொல்லுவாங்க அவுங்களூ நா அவுங்களுக்கென்ன தெரியூ இங்க பைல்ஸ் இருக்கூ டார்க்கெட்டு இவ் இவ்வளொ முடிக்கணுனு
ஆமா இவுங்க ஈஸியா சொல்லிருவாங்க இந்த ஒர்க்தான இருக்கு முடிச் ச்சிட்டு நீ மாட்ன பண்ணால்ல பசங்கல பாத்துக்லால்ல இல்லன்னா ஒர்க்கடு பண்ட்டு நீங்க நீங்க வீட்டு வேல மட்டு பண்ணிக்கோ அப்டிம்பாங்க நம்ம ஏதோ ஒரு அவுங்களுக்கு பினான்சி யில்லா நம்ம ஹெல்ப் பண்ணலானு சொல்லிட்டு நம்ம ரொட்டின் ஒர்க்க வந்து கொஞ்சொ பேலன்ஸ் பண்ட்டு இவுங்களுக்கு ஹெல்ப் பண்ணலானு பாத்தா இவுங்க நம்ம மேலதா குத்த சொல்லிட்டு இருப்பாங்க
நம்ம மேலதா திருப்பி சொல்வாங்க அது அவ்ளோ இதா நா பண்ண சொன்னனா அப்டின்னு லாஸ்ட்ல அந்த இது வந்துரு
ம் கன்ஃபார்ம் ம் கன்ஃபார்ம் வரு
அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம செரி ஏதாது ஹெல்ப் பண்லா இவுங்க ஃபீஸ்க்கூ அதுக்குன்னு சொல்லி ஏதாது ஹெல்ப் பண்லனா அதுவு இல்ல சொல்லுவாங்க
இதுல நடுல அவுங்களுக்கு நம்ம எப்டியு நம்ம பசங்களுக்கு இப்ப ஹெல்தியா குடுத்தாதா மறுபடி பெருசானாங்கன்னா அவுங்களுக்கு கொஞ்சொ ஹெல்தியா இருப்பாங்க இப்போ ஹெல்தியா குடுக்கல அப்டின்னா அப்ப கொஞ்சொ அன்ஹெல்தியா மாறிடுவாங்க இது வலிக்கிது மூட்டு வலிக்கிது கால் வலிக்கிது கை வலிக்கிது முதுகு வலிக்கிது கண்ணு தெரியல ஆ தூர பார்வ தெரியலன்னு சொல்லிட்டு நெறையா ப்ராப்ளம்ஸ் வரு இப்ப ஹெல்தியா சாப்டல அப்டின்னா
ம் அது கரட்டு தா இப்போ
அதுக்கு நம்ம பாத்து ஹெல்தியா சமைச்சு குடுக்கணு இதுவு பட் நம்ம ஹெல்தியா குடுக்கலான்னு நெனைப்போ ஆனா அவுங்க வந்து ம்ச் கொஞ்சொ ஜங் மாரி கேப்பாங்க ஆ டிஃப்ரெண்டா குடுங்க ஃப்ரை பண்ணி குடுங்க கொஞ்சொ மசாலாவா குடுங்க காரமா குடுங்க அப்டிம்பாங்க
அதேதா கேப்பாங்க அத நா அதெல்லா எடுத்தா பாடி செட்டாகாது அப்டின்னு சொன்னா அதுக்கு ஒரு இது போடுவாங்க நாங்க சின்ன பசங்க தானே சாப் புடுவோ ஒரு நாள் தானே ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் குடுங்க
உம் அந்த ஒரு நாள் வந்து இந்த ஒன் வீக் மட்டு இந்த ஒன் வீக் மட்டு அப்டின்பாங்க அப்பறோ இந்த ஒன் மந்த் மட்டு ஸ்கிப் பண்ணிக்கலா கரெக்டா நீங்க சொல்றது நா சாப்புறே
சாப்புட்ரே ஆ அப்பறோ அதே ரொட்டினாவே மாறி
அப்பறோ அது ரெகுலரா மாறிடு
ம் உம் நம்ம எது சேஞ்சஸு பண்ணவு முடியாது இவுங்களேயு பாத்துக்கிட்டு
உம் கரெக்ட்டு
ஹம் வீட்டு வேலயு பாத்து வோர்கயு பாத்து ரொம்போ கஷ்டோ தா
உம் நம்ம ரொட்டினே அப்டியே நம்மளையு பாத்துக்க முடியாது அப்பறோ நம்மளுக்கு அப்ப தா ஏதாவது இஷ்யூ வரு
இதுல இப்ப இவுங்களுக்கு ஏதாவது ஹல்த் இஷ்யுனு நம்ம லீவ் போட்டு இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனதுனால ஏதோ ஒரு நாள் ஹாஃப் டே லீவ் ஃபுல் டே லீவ் கூட வேணா ஒரு ஹாஃப் டே லீவ்வு இப்போ ஹாஃப் டே ஒர்க் பண்ட்டோ ஹாஃப் டே லீவு இந்த மாரி ஹாஸ்பிட்லு போறோ அப்டின்னு இவுங்குளுக்காக நம்ம லீவ் எடுத்து போனு இதே நம்முளுக்குன்னு ஹெல்த்து இது வரும் போது நம்மளால எடுக்க முடியாம போய்ர்து நம்ளுக்கு தான அது எதோ ஒரு டாப்லெட்டு எதோண்ணு எடுத்துக்கிட் டு சும்மா வீட்ல ஏனா வீட்டு வேல இருக்கு நம்ம இதுருக் வோர்க் இருக்கு கொழந்தைங்கள பாத்துக்கணு இதுல எங்க அங்க வரிக் த்து போறதுன் சொல்லிட்டு அப்டியே விட்றது
ம் அது அப்றோ அன்பேலன்ஸ்ட் ஆய்டும நம்ப ஹெல்த்து அன்பேலன்ஸ்ட்டானா இல்லாத இல்லாத நோய்லா நம்புளுக்கும் வரும்
ம்
அ பீ பி வரும் அப்பறோ ஆ டயபெட்டிஸ் வரும் அப்பறோ
ம் ம்
ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதாது வரும் ஐஸ்க்கு எதாது ப்ராப்ளம்ஸ் வரும்
ம் ம்
இதலா நம்புளும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி இதல்லாம் பண்றதுக்குள்ள அப்பா போதும்போ துனாய்டு இதல்லா யோஸ்ச்சு யோஸச்சி யோஸ்ச்சு ஒன்னொண்ணோ பாத்து பாத்து செஞ்சுட்ருந்தா
ஆ இது இவங்கள நம்ம இவங்கள மட்றோ பாத்து இவங்க வோர்க் நம்ம ஓடுது ஆஃபிஸ் ஓர்க்கும் ஹவுஸ் ஹோல்ட் ஓர்க்ஸ்ஸு இவுங்கள பாத்துட்ருந்தா நம்மோட இது அவ்ளோ பேலன்ஸா இருக்காது இதுவே ரொம்ப கஷ் டோ இது செரி அம்மாவுங்ள இங்க வெக்லான் சொன்னா அவுங்ளுக்கும் அங்க ஒர்க் இதாகும்
ஆமா அவுங்க அவுங்ளே வய்சானவங்க அவுங்க எப்டி நம்ம பசங்ள பாத்துக்குவாங்க
ம் ஆ அதுவு ஒரு ஆ சின்னதுலந்து நம்மள பாத் பாத்துக்கறது இல்லாமே இப்ப நம்ம புள்ளைங்ளயு பாக்க சொன்னா அவுங்க நமக் அது கேக்கறத்துக்கே ஒரு மாதிரி இருக்கும் நீங்க எப்புடி அப் நா இவ்ளோ பெருசா நம்ள வளத்து விட்டுட்டு இப்போ அம்மாங்ளியு மறுபடியு நம்ம புள்ளைங்ளே அம்மா பாக்க சொன்னா அது ஒரு மாரி தா இருக்கும்
ஆமா ஆமா
எதோ முடில அப்டிங்றனால ஓக்கே எதோ சொல்லாம் ஆனா எல்லா நாளு அவுங்கள வெக்க முடியாது
ம்
ம் ம்
செரி ஓக்கே பண்ணுங்க பாருங்க ஒர்க் பண்ணுங்க
ம்
மறுபுடியு ஈவினிங் ஃப்ரியாய்ட்டு நம்ப கால் பண்ணி பேசிக்லாம்
ஆ ஓக்கே அப்போ
ஆ ஓக்கே பாய்
கே ஆ பாய்
ம்